ஹலோ
ஆஹ் ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ உ உங்க சைடல இருந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குது நீங்க அகெய்ன் பேச முடியுமா ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொ ஆ இப்ப இப்ப கேக்குது டாபிக்கூல போலாமா ஆ என்னைக்கி டாபிக் பாத்தீங்கன்னா சாப்பாடு பத்தின டாபிக் நம்ம ஸ்டார்ட் பன்லாம்
ஓகே
உங்களுக்கு புடிச்ச ஃபுட் என்னன்னு சொல்லுங்க அ அண்ட் அது எதனால புடிக்கும்ன்னு சொல்லுங்க
எனக்கு சாம்பார் பிடிக்கும்
ம்
ஏன்னா எங்க அம்மா வந்து நல்லா செய்யறாங்க சோ அதனால ரொம்ப பிடிக்கும் காய்கறி எல்லாம் போய் நல்லா சுத்த
அத்து ம் அப்டிங்களா ஓகே நீங்க எப்வுமே சாம்பார் தன ரொம்ப சாப்படுவீங்க
ஆ அப்டிலாம் இல்ல சாம்பார் கார குழம்பு அப்பறம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்படுவு சாம்பார் வந்துச்சு அதுல ஆ சொல்லுங்க
பிரியாணி அதெல்லாம் பிடிக்காத
ஆ புடிக்குங்க சார்
பிடிக்குங்களா ம்ம் ங்களா
உங்களுக்கு
எனக்கு வந்து சாப்பாட விட மோஸ்ட்லி ப் ஸ்வீட்ஸ் ஐட்டம் தான் ரொம்ப புடிக்கும் எவ்வளோ ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்டுவேன் ஆக்சுவலி அதே மாரி நானும் வீட்ஸ் நல்லா செய்வேன் என் என்ன ஸ்வீட்டா இருந்தாலும் பாத்துட்டு செய்வேன் ஆ
என்ன ஸ்வீட்ஸ்ல்லாம் செய்வீங்க
எனக்கு குா குலாப் ஜாமூன் கடல் பாாய்ச்சி கேரட் ஹல்வா பீட்ரூட் ஹல்வா
அதுக்கப்பறம் கஸ்டர்ட் செய்வேன் அந்தன் இந்த எது கொலயாப் சாஹித்துக்கடா அது செய்றன் ஆஹ் அதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ அதெல்லாம் செய்வேன்
சோ அதே மாதிரி அவிங்க எனக்கு ஸ்வீட்ஸ் புடிக்கும் எனக்கு காரத்தை விட மோஸ்ட்லி எனக்குதான் புடிக்கும் நான் ஸ்பைசி வந்து ரொம்ப அதிகமா சாப்புட மாட்டேன் கொஞ்சம் கம்மியாதான் ஸ்பைசி எடுத்தப்பன் ஸ்வீட்ஸ் நான் சாப்பிடுவே அதிகமாக ஆக்சுவலி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நரிய சாப்பிட்டேன் இப்போ வந்து இங்க எங்க வீட்டுல வந்து ஸ்வீட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டோங்க ஆபோசிட் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க நீங்க ஸ்பைசி தான் சோ அதுக்கேதமாரி நானும் அடாப்ட் ஆய்ட
ச கஸ்டர்ட் செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல
ஆமா
அதுல என்ன பூருட்ஸ்லாம் ஆட் பண்ணவீங்க
அதுல ஆப்பிள் ஆட் பண்ணுவோம் போமோகெரேணட் ஆட் பண்ணுவோம் பனானா ஆ பைனாப்பிள் இருந்தா பைனாப்பிள் மேங்கோ இருந்தா மேங்கோ சில புளிப்பான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண கூடாது அது கொஞ்சம் கஸ்டர்ட்கே வந்து புளிப்பு தந்துரும் ஓன்னு ஸ்வீட்டா ஆன ரூட்ஸ் எல்லாம் நீங்க உம் உம் ஆமா உங்களோட விஷ் தான் நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம் உங்களோட விஷ் ஆனா என்னன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கனும் ஸ்வீட்டா ஆன ப்ரூட்ஸ் புளிப்பான ப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஆரேஞ்சு அதெல்லாம் இருக்குல அதெல்லாம் கொஞ்சம் புளிப்பு சேந்தது
சரி
ஆமா அ அதுக்கப்பறம் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ண முடியாது ஸ்ராபெரியும் கொஞ்சம் லைட் லைட்டா புளிப்பா இருக்கும் அத கிரேப்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொட்டையோட சாப்பிட முடியாது சில ப்ருட்ஸ் வந்து கொ விஷய தார் இருக்கல்லா இந்த ஆப்சீல் போமகிரடிங் வாங்கு நல்லாவ சாப்பிடலாம் பனானா அப்பாயா திக்கு அதெல்லாம் போட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே நீங்க அப்படியே போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் சரி அது இல்லாம ரொம்ப கொச கொசன்னு புரூட்ஸ் போட்டாலும் கண்றாவையா இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு ஒரு லிமிட்டெடா டூடூ த்ரி இல்ல ஒரு புரூட்ஸ் மட்டும் தல போ உஹம் நீங்க இதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆஹ் ட்ரை பண்ணி இருக்கேன்
உஹம் அதுக்கப்புறம் நீங்க நீ சமையல் எல்லாம் நல்லா பண்ணீங்களா
இல்ல நான் தோசை போடுவேன் அப்புறம் சட்னி செய்வேன் அவ்வளவுதான் சத்த சம்
இதே பரவாயில்லையே
அப்புறம் ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சும்மா சொல்ல சொன்னன் அம்மா பேரு பண்ற மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யும்
உஹம் ே நல்லது
சிக்கன் கிரேவி எல்லாம் செய்வீங்களா
சிக்கன் கிரேவி இப்ப எல்லாம் புக் பண்ணத நானும் மேரேஜ் முன்னாடியெல்லாம் உகூம் நீங்க செய்யற எதுமே செய்ய மாட்டேன் இந்த மேரேஜ்சப் அப்புறம்தான் வந்து சிக்கன் கிரேவியா எல்லாமே மட்டன் பீஃப் பிரியாணி அளவுக்கு வந்துட்ட
செஃப் அளவுக்கு போயிட்டீங்க போல
சோஃப் அளவுக்கு ஆம் இப்ப பண்ணி ஆகணும்
உம்
அப்படி ஒண்டு பண்ணி ஆகணும் அந்த மாரி ஒர்க்கூ வேண்
ஆஹ்
அதன் நி எனக்கு மேரேஜ் அளவுக்குலாம் நான் நான் கிச்சன் பக்கமே போனதுல புத்தங்ங எனக்கு விட் டி போட மட்டும்தான் தெரியும் அதை டி போடுறதுக்கே சேம்போரி பண்ணா சோபறி தன பண்ணு அவ்ளோ டி போடவும் தெரியாது எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா என் எங்க வீட்டு்ல சாக்அராங்ங என்னது நீ சமைக்கிறியா
உம் ஆஹ்
உஹம் ஏ ஏன்னா நான் நான் அவ்ளோ அவ்வளோ சோம்பேரி கிச்சனுக்கு போனாலே கையில கால்ல வலி வந்துரும் அவ்வளோ சோமேறியா இருப்போம் இப்ப அப்படிலாம் இல் இப்ப வந்து இசி தென்னாத ஒப் பந்துறேணா என் பசங்கனால என்ன ஹஸ்பண்ட்காக சமைக்கணும் பசங்களுக்காக ச தனியாக சமைக்கணும் வீட்டல இருக்கும் வோர தனியாக சமைக்கணும் கிச்சனுக்கு போகாத இப்போ கிச்சன்லயே பெட்டு போட்டு ஒக் ஒக்கந்திர மரியரியைச்சு
உம்
உம் எல்லாம் மேரேஸ் முன்னாடிதான் அதெல்லாம்
ஓகே உம் தனித்தனியா சமைப்பீங்களா ஆஹஹா இல்ல தனித்தனியா சமைப் அப்படிங்களான்னு கேக்குறேன்
இல்ல தனி தனியானா எப்புடினா என்னோட கிட்ஸ் வந்து காரமா சாப்பிட மாட்டாங்க என்னோட பசங்க வந்து காரமா சாப்பிட மா இருபங்ங நான் உ ன் பசங்க இல்ல அவங்களுக்கு இன்னும் காரம் ஒன்னு குடுக்கல சே அந்த அவுங்களுக்கு மட்டுமா ஸ்பைசி கொஞ்ச கம்மியா அது இல்லாம அவுங்களுக்கு வந்து இந்த ஹ நெறைய எண்ண பொருள் எல்லாம் நெறைய கொடுக்க மாட்டேன்
உம்
அதெல்லாம மைத ஆயிட்டம்ஸ் அதெல்லாம் வந்து சிலது வந்து நானும் அவாய்ட் பண்ணிடுவேன் அ அந்த மாதிரி டிஸ்லாம் தனியா சமைக்கிறது அது இல்லாம ஸ்னாக்ஸ் ஐட்டமும் நிச்யா ஹாயிம் ந கேட்பாங்க ஸ்நாக்ஸ் உம் யாராவது உம் எதுவ இருந்தாலும் வந்து வீட்லயே பண்ணிட்டு
ஓகேங்க
சோ அதால வந்து ஹ எனக்கும் போதும் ஓகே
ஓகே
ஏன்னா நம்ம வெளிய வாங்கதரவிட அதுல என்ன இருக்கோம் இல்லய வேறய அனுப்பிருக்கே ஆஹா கேக்குது இப்ப வந்து உம்-உம்
கும்
இல்ல எப்டிய இருந்தாலும்
உம்
உம் போலம்
உங்க வாய்ஸ் கேக்கல
கேக்குதா வாய்ஸ்
ஹா ஹ
இருங்க-இருங்க சார் இப்போ கேக்குதா
ஓகே
ஓகே-ஓகே பேர கேக்குதா
ஆஹ் கிளியரா கேக்குது
ஓகேஓகேஷார் அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்க சைட்ல ஹ
ஏதாச்சும் கேளுங்க
அப்புறம் என்ன கேக்கட்டும் நீ ஏ நீங்க நல்ல
புரியில கேக்ல கேக் எல்லாம் வாய்ஸ் கேட்கலா
நீ போயி பிச்சை எடு
ம் ஆஹ்இல்ல கேக்கல ஆஹ் இப்போ ஓகே
இப்ப இப்பதான் வந்து இல்ல இல்ல உங்களுக்கு அவ்வளது புடிச்ச டிஸ் என்ன சொல்வீங்க அது என்ன தமைப்பீங்களா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி சாப்பார் சொல்லிச்சீங்களல்ல சாம்பாரு உங்களுக்கு எப்படிப் பண்ணுவாங்னு தெரியலா
ஆ சாம்பார் ஓக்கே ஏ தரல சும்மா எங்க அம்மா பண்ணும்போது பாத்துருக்கேன் இந்த குக்கர்ல காய்கறியல்லாம் போடுவாங்க இந்த முருங்காய் மாங்காய் கத்திரிக்கா வெண்டக்காய் இதெல்லாம் போட்டு ட்டு அப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் போட்டு அதை பஸ்ட் அவியல் விடுவாங்க அப்புறம் சாம்பார் எல்லாம் போட்டு கொஞ்சம் அவிய விடுவாங்க சாம்பார்னா அந்த அது என்ன சொல்லுவீங்க தால் தால் ஐட்டம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆமா அதெல்லாம் வேக வச்ட்டு ஒரு அஞ்சு நாலு விசில் விட்டுட்டு அப்புறம் அது யடுத்து அதுக்கு
என்ன தால் த யூஸ் பண்ணுவாங்க சாம்பாருக் சரி
தோரம் பருப்பு
ஆஹ் பரவால்லயே
ம்ம்ம் எங்க அப்பா சொல்லி சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு லைட்டா தஞ்சாவூர் தான் எங்க எங்க அப்பா அப்பாதான் நிறைய சாம்பார் இந்த மாதிரிலாம் வெஜ்ஜிஸ் எல்லாம் அதிகமா ஆட் பண்ணி எங்க எங்க அப்பாதான் சமைப்பாரு சோ அதனால தெரியும்
சரி சரி ஓகே கே குட் குட் நல்லது உம்
சோ அதனால லைட்டா தெரியும் அப்புறம் எங்க அக்கா கூட சமைப்பாங்க நல்லா
உம் உங்க அக்கா சமைப்பாங்களா
ஆ சூப்பரா சாமிப்பாங்க எங்க அக்கா தக்காளி சோறே எங்க அக்கா பிரியாணி மாதிரி செய்வாங்க
தக்காளி சோறே பிரியாணி யா
ஆமா
பிரியாணி என்னவா செய்வாங்க
பிரியாணியே இன்னும் வேறலவல செய்வாங்க செப் அளவுக்கு செய்வாங்க
உங்கக்காவா
ஆமா நம்புங்க
சரி மேம் டைம் ஆயிடி சே டென் மீனிட்ஸ் தான் பேசணும் ஓகே மேம்
ஓகே பாய் ஆஹ்